ஹலோ தோழி கேக்குதா
ஆ கேக்குது சிஸ் உங்களுக்கு கேக்குதா கிளியரா கேக்குதா
ஆ நல்லா கேக்குது நல்லா இருக்கீங்களா
நீங்க நல்லா
நாங்க நல்லா இருக்கோ
என்ன பண்றீங்க
போய் கொஞ்ச நேர கழிச்சு போய் சாப்டணு ஆமா இப்பதா வீட்டு வேலைகள் எல்லா இப்பதா முடிஞ்சுது
சேரி சேரி
இன்னைக்கு நம்ம மரங்களின் முக்கியத்துவம் அப்படிங்கற டாபிக்க பத்தி பேசலாமா தோழி
பேசலாம் பேஸ் பேசலாம்
ம் கண்டிப்பா இப்ப மரங்கள் வந்து ஆ இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாத அப்டின்னு நம்ம சொ சொல்லுவோ இல்லையா ஏன்னா அந்த அந்த மர இருக்கறதால தா நம்ம நல்லா சு வாசிக்கிறோ சோ நல்ல நீர்வளம் ஆமா நீர்வளம் குடுக்குறது அந்த மர வங்கள் கண்டிப்பா அதே மாதிரி ம் மனிதர்கள் பிற உயிரினங்கள் வாழ்வதற்கு எது பாத்தோம்னா மரங்கள் தா இன்றியமையாதது அப்டின் நம்ம சொல்லுவோ சோ அதுக்கு நமக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் அந்த தூய காற்று அது தருது அது இல்லாம நிழல் நமக்கு அதுலருந்து நிழல் கிடைக்குது நம்ம இப்ப கடுமையான வெயில்ல இப்ப இருக்கோ இப்ப அந்த வெயில்ல இருக்கிறப்ப எங்கயாவது ஒரு மரம் பார்த்தோம்னா உட்காரணும்னு தோணு அது கீழ கொஞ்ச நேர நிக்கணும்னு தோணு சோ அது இல்லாம அதுல இருந்து நமக்கு ஃப்ரூட்ஸ் காய்கறி அந்த மாரி ரி எல்லா நமக்கு அ ம மரத்திலருந்து கெடைக்குது ஆமா அதாவது ஒரு சுற்றுச்சூழல் சமநி திலயே வந்து உருவாக்குதுன் சொல்லலா அந்த மரங்கள் அ இன்னொன்னு என்ன சொல்லலாங்க அந்த மர மரங்கள வந்து பூமியோட நுரையீரல் அப்டினு சொல்றாங்க முன்னாடியிலிருந்து பூமியின் நுரையீரல் ட அது மரங்கள் தா அப்டின் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க
ஆமா சிஸ் இப்பெல்லா யார் வீட்ல மர வளக்கறாங்க சிட்டிக்குல்லா போன மரமே கிடையாது நாங்களா வா இருக்கோ மாடி வீட்ல நா நெனைச்சா கூட ஒரு மர வக்க முடியாது எனக்கெலா எனக்கெல்லா எனக்கெல்லா ஆசையா இருக்கு செடி வைக்கணு மர வைக்கணு வீட சுத்தி மரமா இருக்கணு ஏன்னா நல்லா எரல் தரு வீடுமே நம்ளுக்கு ஜில்லுன்னுருக்கு இப்போ வெயில் ஒரு வெயில் வந்தாலுமே தாங்க முடியலல்ல ஒரு மர இருந்துச்சுன்னா அதுக்கு கீழ நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலா கொழந்தைங்க வச்சுட்டு விளையாட விட்டுக்கலா ஃப்ரீ டைம்ல அது மாரி ஆனா நாங்க சிட்டில இருக்கோ எங்க வீட சுத்தியு மர கெடையாது மெயின் ரோடுக்கு போனா அந்த ஹைவேஸ்ல மர இருக்கு சைடு்ல ஒண்ணு ஒன்னு நட்டு வச்சிருப்பாங்க அதையுமே இப்ப ஹைவேஸ் எக்ஸ்டன் பண்ண போறம்னு வெட்டி வச்சிருக்காங்க அதெல்லா பாக்கும்போது கவலையாருக்கு ஒரு மர உருவாக எத்தன வருஷம் ஆகுது ஒரு மர உரு ப்டி நமக்கு நெழல் தந்து அது காய் பழங்கள்லா தறதுக்கு அதுக்கு நம்ம எத்தன வருஷம் அது உருவாகறத ஒரு நிமிஷத்துல வெட் போட்டு போயிறாங்க ஹைவேஸ்க்கு எடம் வேணு வீடு கட்டணு அதனால எட வேணு அப்டிங்கிற மாரி வெட்டிறாங்க அ ஆனா எனக்கெல்லா ரொம்ப ஆசை இருக்கு செடி வைக்கணு பூ செடி வைக்கணு மர வக்கணு மர த்துல வந்துட்டு நான் வேப்பமர வைக்கணும் நெனைப்பே எப்பவுமே வேப்பமர அப்புறம்னா முருங்க மர அதெல்லா முருங்க மரம்னா நம்ளுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலா முருங்கக்கா முருங்க எல முருங்க மர வச் ச்சா அந்த வீட்ல நோயே வராது அந்த முருங்க எலையில அவ்ளோ இது இருக்கு எல காய் எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலா பூ எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ல்ல நாங்க இப்ப ஒரு வீடு கட்டிட்டு இருக்கோ மர வைக்கறதுட்டே சுத்தி எடம் போட்டு ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோ சுத்தி மர வைக்கணுங்கிற பிளான்ல இருக்க நானு மர செடி கொடிகள் எல்லா வக்கணு
நல்ல விஷயம்தா இப்ப நானுமே அ நகர்புறத்துலதா இருக்க ஆனா வந்து முன்னாடி சின்ன வயசுல கிராமத்துல இருந்த ஸோ வந்து பின்னாடி தோட்டோ இருக்கு ஃபுல்லா மரம் மரமா வச்சிருப்போ அப்ப அந்த வீட்டுக்கு பின்னாடி பெருசா ஒரு தோட்டோ இருக்கு எல்லா மரமு தென்ன மர தா நெறையா இருக்கு தென்னை மர வாழ மர இருக்கு அப்புற சின்ன சின்ன செடிகள் எல்லா வச்சிருந்தோ அதெல்லா அழகா இருக்கு இப்ப நெனச்சா அவ்ளோ சூப்பரா நம்ம மெயின்டெய்ன் பண்ணிருக்கோமே அப்படின்னு அந்த ஆரஞ்சு கலர்ல ஒரு பூ இருக்கு மர மர த்த ஆட்னா அந்த பூ அப்டியே உதிர்ந்து அழகா உழுவு பெருசா ஒரு மர அதெல்லா அப்ப இருந்துச்சு அந்த காலத்துல நாங்க அந்த பழைய வீட்ல இருக்கிறப்ப அதெல்லா இருந்துச்சு ஒரு சில சூழ்நிலையால நாங்க அந்த வீட் ட்டு கிராமத்த விட்டுட்டு நகர இங்க வர வேண்டியதாயிடுச்சு நகரத்துக்கு வர வேண்டியதாயிருச்சு அதெல்லா இப்ப வந்து மிஸ் பண்றோ இங்க வந்தா இருக்கு அங்கங்கதா இருக்கு க்கு பட் நமக்குன் தனியா வச்சுக்க முடியல இல்லையா ரோடு தா இருக்கு வீட்ட தாண்டுனா ரோடு தா இருக்கு மண்ணுக்கு வழியே
வழியில அது சொல்லுங்க அ மண் அதா மண் இருந்தா அதையும் போட்டு தரையாக் அந்த சிமென்ட போட்டு மண்ணு எதுக்கு மண்ணு வீட்டுக்கு ப்ப வருது அப்டிங்கிற மாரி தரையாக்கிறாங்க இப்ப யார் வீட்லயு அந்த மண் தரையே கெடையாது ஃபுல்லா சிமெண்ட் போட்டு தர போட்டு வுட்ர்றாங்க
ஆமா நாங்க இங்க இருவது வருஷ்த்துக்கு முன்னாடி வர்றப்ப அ வீட்ட ஒட்டி மண் இருக்கு அங்க குட்டி குட்டி செடி கூட வச்சிருந்தோ ஓரளவுக் வளந்துச்சி அதுக்கப்றோ ரோடு போட போட அந்த மண்ணு இல்லாத மாரி ஃபுல்லா ரோடு போட்டதால இப்ப மரங்களுக்கான வழியே இல்லாத மாரி ஆயிருச்சி பட் அங்கங்க வெக் வக்கிறாங்க எடோ இருக்குறவங்க வெக்கிறாங்க சோ அது வந்து நமக்கு அது ஒரு கா ர்பன்டை ஆக்சைட எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன கொடுத்து நம்மிள் நமக் ஒரு ஃப்ரெஷ் ஏர் குடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் ஃபுல்லாருக் ஆமா அதே மாரி நம்ம சுற்றுச்சூழலு பாத்தீங்கனா தூய்மையாருக்கு நல்ல அதா மரோ எல்லா வச்சிருந்தோனா அப்டி ஒரு தூய்மையாருக்கு பாக்கவே அழகா இருக்கு
அ ஆ இப்போ சிட்டி சைட்லா நல்ல காற்ற சுவாசிக்க முடியாத் தே எல்லா கெமிக்கலு பொக கலந்த காற்று ஏனா மர இருந்தா தான ஆக்சிஜன் நம்முளுக் கெடைக் க்கு மரமே இல்லாத பட்சத்ல ரோட்ல போறது அ போறக்கு பொல்யூஷன் தா கெடைக்கிது பொல்யூஷன் க ரோட்ல போனா மு க்க போடம போட போக முடியு அந்தளவுக்கு டஸ்டு பொல்யூஷனு எல்லா வந்துருது
ஆமா இப்ப மரங்கள்லந்து பாத்தனா நமக்கு நெறைய மருந்து பொருட்கள் கெடைக்கிது அது இல்லாம வந்து மரக்கட்டைகள் நம்ம உ இல்ல தான இப்ப நெறைய செய்யிறாங்க சோ அது காஸ்லியா இருந்தாலுமே ஆமா மரக்கட்டையில செய்யிறாங்க அதுவு இல்லாம பேப்பர்ஸு அது மூலியமா தயாரிக்கிறாங்க இது மூலியமா கொஞ்சம் மரம் கொஞ்ச அழியப்படுது அப்டின் நெனைக்கிற
ம்
நெறைய விழுது ஆமா ஆமா நெறைய இந்த மாரி தொழில் அ தொழில்நுட்ப வளர்ச்சியால மூலப்பொருட்கள் தேவ அப்படின் சொல்லிட்டு எல்லா எடத்தறாங்க வேம்பு நெய் நெல்லி இந்த துளசி எல்லா வந்து ஆ நல்ல ஒரு மருத்துவ குணமா இருக்கு மல் அதில்லாம நெறைய தாவரம் இது மட்டு சொல்ல முடியாது மருத்துவ குணம் கொண்டனர் நெறைய தாவரங்கள் மரங்கள் அதெல்லா இருக்கு ஆமா
அது கண்டிப்பா வீட்டுக் ஒரு துளசி செடி வெக்கணுன் சொல்லுவாங்க துளசி துளசி மாடம் சொல்லி முன்னால வெ ச்சிருப்பாங்க அது வந்து சயின்டிபிக்காவ அது வந்து நம்முளுக்கு ஒரு ஒடம்பு ரீதியாவு ஒரு நல்ல மருந்துங்கறனால கண்டிப்பா எல்லாரு வீட்லயு துளசி செடி வச்சிருப்பாங்க
ஆமா அதா இப்ப மழ பெய்றதுக்கே வந்து முக்கிய காரணோ வந்து மரோ தா இல்லையா சோ நா ஸ்கூல் படிக்கிறப் இப்ப வந்து இந்த மரங்கள நடனு அப்டின் சொல்லி டூ டேஸு அ ஸ்கூல்லந்து அழச்சிட்டு போயி அழச்சிட்டு போயி ஒரு குட்டி செடி மாரி இருந்துச் அதெல்லா நட வச்சாங்க அதெல்லா இப்ப எந்த நெலைமையில இருக்கு என்ன ஏதுன் தெரியில அப்ப அது மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சி சொன்னாங்க அதல வச்சிட்டு போனாங்க எல்லா குடுத்து பண்ண சொன்னாங்க பண்ணோ அப்டின் சொல்லி அந்த ஒரு சீடு வெதைகள்லா குடுத்தாங்க அது வந்து மண்ணு மண்ண குடுத்தாங்க ஆ வெத குடுத்தாங்க அதெல்லா நம்ம உருட்டி உருட் டி வச்சி அத நியூஸ் பேப்பர்லல்லா வந்துச்சி அ விதி பந்த உருட்டி ட்றது அப்டின் சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி குடுத்தாங்க அப்பல்லா நா படிக்கிற ப்ப நீங்க படிக்கிறப்ப இருந்துச்சா அது
ஆமா நாங்க ஸ்கூல் படிக்கு போது பக்கத்து ஊர் கிராமத்துக்கு எல்லா போயிட்டு கிளீன் குப்ப எல்லா கிளின் பண்ணி மரக்கன்று வச்சோ ஒரு ரெண்டு வருஷோ போனோ அது என்ன சொல்லுவாங்க என் என்ப்பா ஐயப்பா ஏதோ சொல்லுவாங்க பேரு அது பேரு மறந்து போச்சி ஸ்கூல் படிக்கு போது அந்த கேம்ப்ல இருந்து கூட்டு போவாங்க
ஆ ஆ ஆமா எங்க ஸ்கூல்ல ஆமா எங்க ஸ்கூல்ல எல்லாரையுமே கூப்பிட்டு போனாங்க
ஆ நாங்க வந்து அந்த கேம்ப்ல இருக்கறவள மட்டு கூட்டு போனாங்க ஸ்கூல்ல
உம்
ஒரு பதினெட்டு எழுதியு வந்து விதப்பந்து நடுறது தண்ணி ஊத்துறது அந்த மாதிரி எல்லா போனோ அது நாங்க ஒன் வீக் போயிருந்தோ ஒன் வீக் அந்த கிராமத்து சுத்த பண்ணி மரம் நற்றது அந்த சுத்தம் பண்ணி குப்ப போடுவாங்கல நிறைய இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதுல ஒரு மரக்கன்று நட்டு வச்சா அந்த இடத்துல வந்து அவங்க கூப்ப போட மாட்டாங்க அப்படிங்கரதால மரக்கன்று வச்சு சுத்தி வேலி அடிச்சு அந்த மாதிரிலா பண்ணு
ஆமா அதெல்லா மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப பண்றப்ப எல்லா இல்லையா ஆமா இப்ப இந்த காலத்துலதா வந்து நகரமயம் மா கள் நிறைய தொழிற்சாலைகள் ஆமா நிறைய ரோடு போறாங்க அதனால ஏராளமான மரத்த வெச் ர்ராங்க இப்ப வந்து மரங்கள் வந்து பறவைகளுக்கு ஒரு பறவைகளுக் கோ விலங்குகளுக்கோ வந்து சிறிய சிறிய உயிரினங்களுக் கூட அது ஒரு வாழ்விடம்மாதானா இருக்கு இப்ப மரம்லா ஆமா மரோலா இல்லன்னா அது எங்க போய் தங்கு நிழலுக்கு எல்லா என்ன பண்ணவோ அப்படிங்கிறது தா ரொம்ப ஒரு இதுவா இருக்கு கவலையா இருக் ஆமா அதனால நம் ஒருவருக் கு ஒரு மரம் அப்படிங்கற எண்ணத்த வந்து எல்லாரு வளர்த்துக்கணு மரத்த நட ஆமா அந்த வாழ்நாளுக்குள்ளேயாவது நம்ம நம் நம்மனு ஒரு மரத்த போய் நட்டு வந்துரணுப்பா ஸ்கூல்ல இருந்து போறோ நடுறோ அது நம்ம கணக்குல சேராது நம்மளுக்கா தோனி போய் நம்ம ஒரு மரத்த நட்டி நட்டுட்டு வந்தா அதுவே
நாங்க இப்ப ரீசண்டா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோ அங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கு ஒரு ஒரு மரக்கண்ணு குடுத்தாங்க அது பாக்கும்போது கொஞ்ச டிஃப்ரண்ட் இருந்துச்சு பரவால நம்ம தாம்பள பை கொடுக்குறோம்ல பழளாம் வச்சு அதுக் க்கு பதிலா ஆளுக்கு ஒரு மறக்கன்று ஆ நாங்க நாலு பேர் போயிருந்தோ நாலு பேர் நாலு வாங்கிட்டு வந்தோமா அதத்தா இப்ப நாங்க எங்க புது வீடு கட்டிக்கிட்டு இருக்கோல அங்க வச்சிருக்க ஓ மாதுள மரோ மாதுள பழோ அப்றோ இன்னொன்னு கொய்யா மரோ அப்டி ஒரு ஒரு வெரைட்டியா நெறையா குடுத்தாங்க நம்மளுக்கு எது தேவையோ எடுத்துக்கலா அப்டிங்கிற மாரி கூடுத்தாங்க நாங்க வாங்கிட்டு வந் முடியாதுதா ஏன்னா நம்ம அதெல்லா வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஆ ‌இது
ஆமா நெறையா எடத்துல இப்ப இதுதா பண்றாங்க கல்யாண வீட் ல இந்த மாரி விசேஷங்கள்லலா வந்து இந்த மொய் பையி அந்த அது என்ன மொய் பையா அந்த பையோட சேத்து இதயு குடுக்குறாங்க அது ஒரு நல்ல பழக்கோ ஆமா இதெல்லா மே ஃபாலோ பண்ணணு அத எடுத்துட்டு போய் நம்ம அத வேஸ்ட் பண்ணாம அத கரெக்டா நட்டு வச்சு யூஸ் பண்ணு அதுதா அதுல விஷ்யமே சும்மா வீட்ல நம்ம எடுத்துட்டு போறது கெடையாது கரெக்டா நம்ம வீட்ல மண்ணு இல்ல முடிலனாலுமே ஆமா பக்கத்துல இருக்கிறோங்க கிட்ட குடுத்து வளங்க அப்டின்னு சொல்லி குடுத்தா
போன்னா கூட வேற யார்னாச்சு வாங்கிடுவாங்க எங்க‌ வீட்ல எடோ இல்ல வைக்க முடி யாது அப்டின்னு கூட நட்டுக்குடுவாங்க அது வாங்கி வேஸ்ட்
ஆமா ஆமா அந்த மரோலா ம் ன பர பல நன்மைகள நமக் குடுத்தாலுமே அதுக்கு பலா அது எதுமே எதிர்பாக்குறதில்ல அத வந்து நம்ம மனசுல வெச்சுக்கணு அது நம்ம ட்ட எதுவு எதிர்பாக்காம இவ்ளோ பண்ணுது சோ அதுக்காக நம்ம இன்னு ஒரு மரத்த நட் டு தண்ணி ஊத்த முடியாதா அத ஒழுங்கா பாதுகாக்க முடியாதா அப்டிங்கிறது தா அது ஒரு தன்னலமற்ற சேவை செய்யுதுல்ல மரங்கள்லா அதனால அத நம்ம வந்து பாதுகாக்கணு கண்டிப்பா
ஓகே சிஸ்
ஓகே சிஸ்டர் நம்ம அடுத்த கால்ல சந்தி கண்டிப்பா சிஸ்டர் நன்றி
நன்றி